ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது சொல்லுங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானு நல்லா இருக்கங்க
உங்க வாழ்க்கய எல்லா எப்டி போய்ட்டு இருக்கு
ஏதோ போயிட்டு இருக்குங்க நீங்க எப்டி இருக்கீங்க உங்க லைஃப் எப்டி போகுது
ஆ எல்லா நல்லா போயிட்டு இருக்கு உங்க வாய்ஸ் கொஞ்ச டவுனா கேக்குது கொஞ்ச சத்தமா பேசுறீங்களா ஆ கேக்குது கேக்குது ஆ இப்ப நல்லா கேக்குது அ அப்பற உங்க ஆஃபிஸ் வேல எல்லா எப்டி போய்ட்டு இருக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களே என்னங்க இப்டி சொல்றீங்க அடி த டியா போட்டாச்சி வெளியே எங்கயா உழுந்துர போறீங்க
அப்டி இல்லங்க எப்டி சொல்றது பார்ட் டைம்ல தா ஒர் க் பண்ற அதுக்கே சாலரி உனக்கு அதிகமா வருது எனக்கு அதிகமா வருது அப்டின்ட்டு நெறைய பேர் பேசிக்கிறாங்க
என்னங்க இது சேலரில்லா போய் அவங்க எபடிங்க கேட்கலா உங்க சேலரிய
அததாங்க நானு கேக்குற ஏன்னா அவங்க சம்பள வந்து எய சம்பளத்தோட வந்து கொஞ்ச இதா வருதா அதனால உனக்கு எப்டி வந்த ஒடனே இவ்ளோ வருது
எப்டி அவங்களுக்கு கொஞ்ச குறைவா வருதா
அவங்களுக்கு கொஞ்ச குறைவா வருது
ஆ
அந்த குறைவே எனக்கு வந்து நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் தாங்க அதிகமா வருது அவ்ளோல்லா ஒன்னு அதிகமா இல்ல அதுக்கே தாங்க இப்டி பேசிட்டு இருக்காங்க
அச்சச்சோ ரொம்ப கஷ்டமான நிலைமை தா
அப்பற வேற குழுவுக்கு மாறிட்டன்னிங்களே அந்த குழு இருக்கிற நண்பர்கள்லா எப்டி பேசுறாங்க
அந்த குழுவு இப்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு பழைய குழுல இருக்கு இந்த மாதிரி யாரு இங்க இல்ல இங்க எல்லாருமே நல்லா பாத்துக்கறாங்க
ஓ இங்க நல்லாவே இருக்க அப்டின்னு சொல்றீங்களா
ஆமாங்க இங்க ரொம்ப நல்லாவே இருக்க
பரவாயில்ல சந்தோஷ
அங்க இருந்தத விட இங்க ரொம்ப நல்லாவே இருக்க வேலையு புதுசா மாறி இருக்கு
ஓ வேலையெல்லா எப்டி இருக்கு கஷ்டமாக இருக்கா இல்ல சுலபமாக இருக்கா
வேலையன் இந்த குழுவ பொறுத்த வரைக்கும் வேல வந்து சுலபமாதா இருக்கு நம்ம டைமுக்கு முடிச்சுட்டா ஈஸியா இருக்கு
ஓ எல்லாமே அந்த நேரத்துக்குள்ள முடிச்சுட்டோனா நம்ம ஃப்ரீயா இருக்கலா ஓ சேரிங்க சேரிங்க
நீங்க சாப்டீங்களா
ஆ நாங்க சாப்ட்டோ நீங்க என்ன சாப்ட்டீங்களா
நைட்டு இப்பதாங்க தோசைய உத்து குத்தாங்க அம்மா
ஓ சரிங்க சரிங்க அப்பற வேற எதாவது வேல பாக்குறீங்களா இல்ல இதுலயேதா இருக்கிற மாதிரி எதா பிளான்னா
இல்லிங்க வேற எதுவு வேல பாக்கலை இந்த வேலையே ஆல்ரெடி டைட்டா போகுது
ஓ இல்ல இது பார்ட் டைம்ன்னு சொன்னீங்களே புல் டைம்மா எது பாக்கற மாதிரி ஐடியா இல்லையா
பார்ட் டைமே ஃபுல் டைம் மாதிரி வேல போயிட் ருக்குங்க எல்லா வேலையு ஏங் கிட்டே குடுக்கறாங்க ஒரு ஒரு வேலையையும் முடுச்சுட்டு உக்காற்றப்ப முடிச்சுட்டேன் சொல்லிட்டு போற்றப்ப பாத்தீங்கன்னா திரும்ப இன்னொரு வேலைய குடுத்து உட்கார வச்சற்றாங்க ரொம்ப கஷ்டமா போயி
வேலைய போடவே கூடாது வீட்டுக் கெளம்பும் போது நா முடிச்சிட்டேன் போட்டுட்டு டக்குனு வீட்டுக் கிளம்பிட்டீங்ன்னா அடுத்த ஒர்க்கு உங்களுக் நாளைக்கு தானே குடுப்பாங்க இந்த மாரி கொஞ்ச மூலைய யோஸ் பண்ணி பண்ணனுங்க
இல்ல இல்லைங்க அப்படி பண்ண முடியாதுக அந்த வேலையில எல்லா அந்த வேலைய கரெக்ட்டா இந்த டைம்ல இந்து இந்த டைம் வரையு தா நா முடிச்சே அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டுதா நம்ம வந்து அடுத்த ஒர்க் அவங்க கு டுப்பாங்க நமக்கு
ஓ அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வேல நீங்க இப்போ பண்ணிட்ருக்கீங்க இப்ப இருக்க ஆஃபீஸ்ல
இப்ப இருக்க ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா ஸ்கூல் அட்மிஷன் எல்லா போகுதல்லங்க
ஆம்மா எது பள்ளியா கல்லூரியா
ரெண்டுமே பள்ளி கல்லூரி ரெண்டுமே இருக்கு எங்க கிட்ட
ஆ ரெண்டுமே ரெண்டுத்துலையுமே நீங்க வே பாக்குறீங்களா
ஆமாங்க நா வேல செய்யற எடத்துல அது நம்பர் ஒன் ஆமா பிரச்சன
ஓ நம்பர் ஒன் இன்ஸ்டூட்டாங்க உங்களோடது
ஆமாங்க ஆமாங்க
ஓ இப்போ அதுல என்ன மாரி வேலையெல்லா நீங்க பாக்குறீங்க
அதுல பாத்தீங்கன்னா அட்மிஷன்காக கால் பண்ணி அவங்கல ஸ்கூல்ல அட்மிஷன் காக வர வைக்கணு காலேஜ் அட்மிஷன்கு வர வெக்கணு அந்த மாரி நெறையா இருக்குங்க
ஓ செரிங்க செரிங்க எப்டி உங்களுக்கு நீங்க வந்து டேபிள் ஒர்க்கா இல்லன்னா வெளியே போய்ட்டு ஃபீல்ட் ஒர்க்
இல்ல இல்லைங்க டேபிள் ஒர்க்குதா பீல்டு ஒர்க் எல்லா பாத்தீங்கன்னா பசங்களுக்கு தா குடுத்துட்டு பசங்க தா போய்ட்டு பேம்ப்லெட்டு
ஓ அந்த விளம்பரப்படுத்திட்ரிக்கீங்களா உங்களுடைய கல்லூரிய விளம்பரப்படுத்துறீங்க மக்கள்க்கு
ஆமா பள்ளி கல்லூரிய நம்பல்து பாத்தீங்கன்னா நம்ப கிட்ட வந்து நறைய எடத்துல எல்லா வந்து கிளைகள் இருக்கு சென்னையில சென்னைல இருக்கு பாண்டிச்சேரியிலே திருச்சில்ல இருக்கு ஈரோட்ல இருக்கு எட்டிமடையில இருக்கு
ஓ பரவால்லையே அப்ப கொஞ்ச பெரிய வே நிர்வாகம் தா போலருக்கே
ஆமாங்க ரொம்ப பெரிய நிர்வாகங்க அது
அப்புறோ வேற என்னங்க
அதாங்க நீங்க எதுனா இந்த நிறுவாத்துக்கு வேலைக்கு வர்றீங்களா
இல்லைங்க நானே இப்போ ஒரு வேலைல தா இருக்கே
என்ன வேல
நீங்க எவ் ளோ சம்பளம்னு சொல்லுங்க அத பொறுத்து வேணா நா யோசிச்சு சொல்றே
பார்ட் டைம்ல பண்ணா உங்களுக்கு என்னங்க ஒரு அஞ்சாய்ரோ ஆறாய்ரோ தாங்க வரு
அத நா இந்த ஆபீஸ்லே வாங்கறனேங்க
என்ன ஆபீஸ்ங்க எனக் சொல்லுங்கலேங்க நானு வந்து ஜாயின் பண்ணிக்கிறே
அப்டிங்ளா ஓகேங்க நா உங்களுக்கு கண்டிப்பா சொல்றே இதுல எதாவ்து வேக்கென்சி இருந்துச்சுன்னா உங்களுக் கண்டிப்பாக நா இன்ஃபாம் பண்றே
சேரிங்க ரொம்ப நல்லதுங்க ஆ இருக்கங்க கேக்குதுங்காங்க
பேசவே மாட்றீங்க நீங்கே
அப்படி இல்லிங்க இங்க வந்து கொஞ்சோ வாய்ஸ் கொற கொறன் இருக்கு டவர் கடைக்க மாட் டுதுங்க வேற ஒன்னும் இல்லங்க
அப்டிங்ளா செரிங்க செரிங்க நா கூட என்னடா தூங்கிட்டீங்ளோன் பாத்தே பேசிக்கிட்டே
இல்லங்க
உங்க வாழ்க்கல்லா எப் ங்க போயிட்ருக்கு நல்லாப்
எங்க வாழ்க்க ரொம்ப அமோகமா போய்ட்ருக்குங்க நா இப்போதா கல்லூரி முடிச்சே கல்லூரு புடிச்சிட் டு வேற ஒரு யோசனைல இருக்கே அது இன்னு முடிவாகல அத நா வந்து தீர்மானம் படுத்திட்டு உங்களுக்கு நா அப்டேட் பண்றே
சேரிங்க நல்லதாவே முடியட்டுங்க அந்த தீர்மானம்
ம் ஆமாங்க அதுக்கு நீங்களு கொஞ்ச உதவி பண்ணிங்கனா கொஞ்ச நல்லாருக்கு
சொல்லுங்க என்னங்க உதவி பண்ணணு
பண உதவி பண்ணீங்கனா ரொம்ப நல்லா இருக்கு
கண்டிப்பாங்க உங்களுக்கில்லாத தா
ஆ சேரிங்க உங்க உதவி ரொம்ப தேவை
கண்டிப்பாக
ம்
அம்மாலா என்னா பண்றாங்க
அம்மால்லா நல்லா இருக்காங்க
அம்மா வேலைக்கு போறாங்களா
ஆ அம்மாலா வேலைக் போய்ட்டு தாங்க இருக்காங்க இப்பதா வீட்டுக்கு வந்தாங்க
ம் ம் ஓ சேரிங்க சேரிங்க கேட்டன் சொல்லுங்க அம்மாவ
ஆ கண்டிப்பா சொல்றோங்க
ம் வந்தா ஊர் பக்கோ வந்துட்டு போங்க வரவே மாட்றீங்க
ஆ கண்டிப்பா வரங்க எங்க ஒரே இங்க வேலையா இருக்குங்க
லா
ஆமா அதுவு எனக்கு ஒரு அக்கானு ஒருத்தங்க இருக்காங்க ஒரு வேலையு செய்ய மாட்றாங்க எல்லா வேலையில் நம்ப தலையிலே தா இருக்கு அதுவே நமக்கொரு பெரிய ஒரு தலவலியா இருக்கு கூட மாட கொஞ்சோ ஹெல்ப் பண்ணா தா ன நமக்கு கொஞ்சோ நல்லாருக்கு எ எல்லாத்தையு நம்பளாலே செய்ய முடியாதில்லங்க
மு முடிஞ்சா பண்ண போறாங்க அவங்கதா வேலைக்கு போறாங்கன் நீங்ளே சொல்லிருக்கீங்கல்ல காலைல ஏழு மணிக்கு போனாங்கன்னா நைட்டு ஏழு மணிக்கு தா வருவாங்கன் நீங்களே சொல்லிருக்கீங்க
இத இதெல்லா நா சொல்லவே இல்லயேங்க நானுந்தாங்க கல்லூரிக்கு போற இருந்தாலும் நம்ம என்னதா வெளிய போனாலு நம்மளுடைய வேலைகள நம்ப பாக்கணுமா இல்லையாங் நீங்களே சொல்லுங்க
அவங்கதா ஞாயிற்றுக்கிழமையில் சனிக்கிழமையில் அவுங்க லீவுல இருக்கப் ப்பலா அவங்கதா பண்றாங்களேங்க நீங்கதான சொல்லிருக்கீங்க
என்னங்க பக்கத்துலருந்து பாத்த மாரி சொல்றீங்க ஏங்க பின்ன கொஞ்ச பேச விடுங்க நீங்க எது பக்கத்துல இருந்து பாத்த மாரியே பேசுறீங்கலேங்க
அப்டி இல்லங்க இத நீங்க தாங்க முன்னாடியே சொல்லிருக்கீங்க ஆமாங்க தெரியாதாங்க உங்களுக்கு நானு உங்க அக்காவு ஃப்ரெண்டுங்க
ஓ ஹோ அதனாலதா இப்டி பேசிட்டு இருக்கீங்களா சரி விடுங்க அந்த டாப் பிக் எதுக்கு நம்ம வேற பேசிக்கிட்டு நம்ப நம்பளுடைய டாப் பிக்கு வருவோ
அது எப்டிங்க உட்டுட்டு போ முடியு நம்ம அந்த முழு
அதெல்லாம் அதெல்லா போலாங்க அப்புறோ உங்களுக்கு புடித்த உணவு எது
ம் எப்பவுமே பிரியாணிதாங்க
ஓபே பிரியாணி அப்டி அந்த பிரியாணில என்னத்தா நீங்கல்லா பாக்குறீங்களோ தெரிலங்க
நீங்க ப்ரான் பிரியாணி சாப்ட்டு பாத்துருக்கீங்களா அந்த எறா குட்டி குட்டியா இருக் க எறா பிரியாணி நீங்க சுவைத்து பாத்திருக்கீங்களா
அதெல்லா நமக்கு வந்து சுத்தமா செட் ஆவாதுங்க நம்மலா ப்யூர் வெஜி டேரியன்ல போயிடுவோங்க
ஏங்க இப்ப நீங்கல்லா வந்து இன்னு இருக்கீங்க
ங்க இதெல்லா என்னங்க பேச்சு
அப்டி இல்லங்க அது அதையமே நம்ம சாப்பிடணு எல்லாத்தையு சாப்ட்டு வாழணோங்க
ஓஹோ ஒரு கு ஒரு உயிர கொன்று நம்ப அத சுவைக்கணு அப்டின்ற ஒரு எண்ணம் நமக்கு ரொம்ப தீமையான ஒரு எண்ணம் அதனால் அந்த எண்ண த்தை நான் அறவே தவிர்ப்பேன்
சரிங்க முட்டைல்லா சாப்பிடுவீங்களாங்க
முட்ட நா எப்பயாது சாப்டுவேங்க
முட்ட சாப்பிடுவீங்களா
ஆ சாப்டுவோங்க சாப்டுவோங்க
முட்டைல மட்டு சாவடி ச்சி தரமாட்டாங்களா அத அப்டியே உயிரோடயே எடுத்துட்டு வந்து வப்பாங்களா
அது அந்த கதைய விடுங்க சரிங்க எனக்கு இன்னொரு கால் வருது
சரிங்க நீங்க போய்ட்டு வாங்க சீக்கிரம் சந்திப்போம்
ஆ வணக்கம் நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்